ஹலோ ஆ கேக்குதா
ஆ கேக்குது
என்ன பண்ற
சும்மா இப்பதா சாப்ட்ட நீங்க
இப்பதா சாப்ட்டியா
ஆ
எது கால்ல சாப்பாடா
ஆ செஞ்சு லேட் ஆயிடுச்சி
ஆ நீ இப்பதா சாப்பர்றதே
சாப்ட்ட
ஓ சேர் சேர்
நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
ஆ நாங்க வந்து காலையில நா தோச சாப்ட்ட
ம்
வீட்ல அனா காரக்கொழம்பு செஞ்சாங்க இன்னிக்கி கடையில ஆள் வச்சு தொடைக்கறாங்க
ம்
அவுங்க அவுங்களுக்கு சாப்பாட் போடுணுமா அதனால் அவுங்களுக்கு காரக்கொழம்பு அ பீட் ரூட் பொரியல்லா செஞ்சாங்க
ம் ம்
எனக்கு நேத்து நைட்டு தக்காளி சட்டி வெச்சாங்களா அது கொஞ்சோ மீந்துருச்சு அதனால நா தோச ஊத்தி அத சாப்டுட்ட
என்ன இப்ப நான்வெஜ்ஜு உங்கிட்ட செய் இல்லயா
புரில
நான்வெஜ் செய்யறதில்லயா உங்க வீட்ல
நான்வெஜ்ஜா நா இன்னக்கி அப்பாக் கொஞ்சொ இடுப்பு வலி ஒடம் முடில இல்லனா இன்னக் போயிருப்பாரு கால்லருந்தவே மீன் வாய்ண்டரவா மீன் வாயிண்டரவானு கேட்னேதாருந்தாரு
ம் ம் ம்
ஆம் முடிலன்னாரா செரி முடிலனா உடு இங்க கறி நல்லாதாருந் ந்துது எங்கூர்ல
ம்
இன்னான் தெர்ல ஒரு ரெண்டு மூன் வாரமாவே அது உ எளாண்டு கறியாந்தா நல்லாந்துருக்கூ அது இன்னா ஆடுன் தெர்ல ரொம் ப்ரு ரொம்பொ ஸ்ட்டாங்கா இருக்குஅந்த ஆட்டுக்கறி அது வாங்கி அ லப்பர் மாரிருக்கா அது திட்டி உட்டாரு அந்த கடைலியே நல்லாவேல்ல இவ்ளோ காசு குடுத்து வாங்கறோ முக்காக்கிலோ வாங்குவாரதே ஆயிர ருபா கிட்ட வந்துரும் போழக்குது அ இது இன்னா இது வேஸ்ட்டா போது ஒருதட்டு போனவாட்டி போனவாட் ட்டில போன வாரத்துக்கதுக் போன வாரல்லா வாங்கி
ம்
சா பிரியாணி செஞ்சுட்டாங்க செஞ்சு அது ச கறிய மெல்லவே முடில யாராலயு
அய்யிய்யோ
நா முன் முன்னா பண்ணாங்க பிரியாணி மட்டு சாப்ட்டுட்டு குஸ்காவா எல்லா சாப்ட்டாங்க சாப்ட்டுட்டு அந்த கறி மீந்துச்சு எல்லாமே ஒண்ணுகூட யாரும் சாப்புல்ல அத திரும்ப எடுத் து சோடா மாவுலாம் போட்டு அவுச்சா கொஞ்ச சாஃப்ட்டாயிடுல்ல திரும்ப போட்டு அப்பிடியே அப்பிடியே ஒரு வருத் வருத்தமாரி வருத்துட்டாங்க நைட்டு மறுடி பண்ணி வருத் த்தாங்க அதுலருந்து ஒரு ரெண்டு வாரமா வாங்கறதே விட்டுட்டாரு அதுமேரி வாங்காம விட்டா அப்பறம் ஃபோன் பண்ணாங்க கடையிலந்து என்னா வாங்க வரலன் நல் நல்லாக்குது கறி அப்புறம் எப்பிடி வாங்குவாங்க அப்டின் சொல்லி எதோ திட்டிவுட்டு ட்டாரு அந்தமார் ரெண்டு மூணு வாரம் வாங்காமருந்தாதா ஒழுங்கா போடுவாங்க வேற அதனால அதுவரைக்கூ நம்ம கடல்ல குதுச்சல்லான் சொல்ட்டு கடல் அயிட்டத்துக்கு எறங்கிட்டாரு
ம்
அதனால அதா மீன் கொழம்பு இப்ப வச்சு வச்சா நாளக்கி நல்லாருக்குல்ல
ம்
அதனால கால்லருந்து வாய்னருவா வாய்னருவான்னாரு வாய்னுவாந்தா சொன்னாங்க அவுரு இடுப்பு வலி ரொம்ப முடில ஆஸ் பெட்லு போய்னு வந்துனுதான் இருக்காரு ஆனாலும் முடில
ஃபிசியோதெரபி பண்லால்ல
ஏ ஐயோ நெறைய பண்ட்டாரு ஃபிஸி ட்டு கால்க்கு இந்மார்தா இருந்துச்சுன் சொல்ட்டு கால்க்லாம் பண்ணியிருந்தாரு அது கொஞ்ச நாள் சொன்ன சரியாயிடுச்சு
ம்
இது வந்து நாட்டு வைத்தியோ இந்த எலும்பூட்டித்தலன் சொல்வாங்கல்ல
ஆ தெரியு தெரியு
ஆ அது வீட்லே இருக்கு ரெண்டுச்செடி அத பரிச் வாலம் ஒரு வாரமா பத்து போட்டுன்தாருக்காங்க முதுஃபுல்லா முதுவு இடுப் ஃபுல்லா ரொம்ப வலி அதிகமாயிடுத்து அத குடிப்பாங்கல்ல அரச்சி
ஆ ஆ ஆ
அந்த மாரியு சாப்ட்டாரு தடவியு பாத்துட்டாரு ஓரளவுக்கு லைட்டா அப்பத்திக் ஆ கே லைட்டா கேக்குதுதா சொன்னாரு அப்பறொ வந்து பிம்ஸ் ஆஸ்பிட்டல் போய் அங்கியு மாத்தர மருந்து எல்லாம் வாய்னு வந்து அதுவு சாப்புறாரு அது கொஞ்ச நாள் சரியான மார்தா இருந்துதுன்னாரு இப்ப மறுபடியு வந்துருச்சி கால்லேருந்து ரொம்ப அதிகமாருக்குன் சொல்லி நடக்கவே முட்லன் ஒக்காந்தேருந்தாரு
ம் படுக்க சொல்லலா உகார்ந்தே இன்னோந்தா இடுப்பு வலிக்கு
ஆனா அது வந்து ஆள் வச்சி உடைக்கிறாங்கல்ல அது வந்து பத்துட்டாருனா எப்டின்னா பக்கத்துலே ஒரு ஆள் இருக்கன்னு ம் அவங்க ஒடைக்கிறவங்க பக்கத்துலயே பேச்சு கொடுத்துன்னு வேல காட்டிக்கனு இருக்கணும் இல்லன்னா வேல ஒலுங்கா செய்ய மாட்டாங்க
ஆ ஆ
அதனால அங்கயும் போய் பாத் துட்டு அப்பற வியாபாரியு வண்டாங்க இப்பதா ஒரு வண்டி சரக்கு எல்லா பிரிச்சுட்டு வந்தாரு
ஆ
அப்பற சொல்லி வாய மூடல தோ ஒரு வண்டி வந்துடுச்சு இன்னொரு வண்டி வந்து அம்மாவும் இதுதா அப்பா கூடதா ஒக்கான்னு பேசினக்காங்க இப்ப இன்னோரு வண்டியு வந்துருச்சு இப்ப மறுபடியு போகணும் அதுக்குதா ஒரு ஆளை வச்சுட்டு போன்னு சொன்னா கேட்கவே மாட்றரு எங்க சொன்னா கேக்குறாரு
சொன்ன மாரி வச்சுக்கலாம்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி உள்ளூர்ல கூட யாருன்னா இருக்குற மாதிரி
பத்து வருஷமா அப்டியே தனியா அப்டியே நாங்களா பண்ணியே பழகிருச்சுல அவருக்கு பாத்துக்கலான்ற மாரி மனசுல ஒரு தைரிய அவுருக்கு அப்டியே ஓடுது ஓடுற வரைக்கும் ஓடட் ஆ அதெல்லா சொல்லி
அஞ்சு வயசு வரை இப்ப இருக்கற முடியல அவுராளையு முடிலல்ல
தம்பி மாதிரி தா அப்பாவும் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருனா அத மாத்த மாட்டாரு என்னதா சொன்னாலு எது சொல்றது காதுல விழாது
இப்பதா புரிஞ்சுது அது எங்கருந்து வந்தது அந்த பழக்க உனக்கு
ஆ அது வேஸ்ட் தா நீ என்ன சொன்னாலும் அந்த மாதிரிதா இதுவும் நானு டெய்லியும் நினைக்க போதல்லா சொல்லியிருந்தா இருப்ப அம்மாவும் சொல்லியாச்சு அவருமே ஒரு சில வாட்டி ஆள் வச்சிடலாமான்னு கேட்பார் எய வைக்க மாட்டறாரு இருக்கு நெறையா விஷயமும் இருக்கு க்கு கடைல ஒரு நாலஞ்சு வியாபாரி தா போறாங்க நடுகுத்துலே ஆ நெறைய இது இருக்கு கட குல்லயா எழு கட கிட்ட இருக்குது அந்த அந்த கடையிலயும் பத்து வியாபாரி கிட்டருக்காங்க ஆனா இந்த கடையில வந்து நாலு பேர் அப்டிதான் நாலஞ்சு பேர் தா இருக்காங்க
ம்
அந்த நாலஞ்சு பேர் எல்லாமே ரெகுலர டெய்லும் போன பரவால அதுலயுமே இது யார்ன ஒடம்பு சரியாம ஆயிடு யார்னா ஃபங்க்ஷன் போவாங்க அ கரெக்டா ரெகுலரா அந்த நாலு ஆட்டோவும் போவு சொல்லவே முடியாது நம்ளு நம் எங்களுக்கே தெரியாது
ம் ம்
இருக்கும் போது ஆள் வச்சு அப்ற வேஸ்ட்டா போயிடுமோனு பாக்குறாரு போக மாட்ட டானுங்க திருக்குதுருக்குனு ஆள் வச்சு வேஸ்ட் அப்டின்னா ஆள் வச்சோட ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கூலி கேக்குறாங்க
வேலை செய்யது பொறுத்து குடுக்கறதுக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல வேலை இருந்தா நம்ம தாராளம குடுக்கலா வேலை இல்லன்ன நம்ம எப்டி குடுக்க முடியு
இப்ப ஆள் வச்சருனா அப்ப ரெகுலரா அவங்க இங்க தா வரணும்னு நினைப்பாங்க அப்ப ரெகுலரா உங்களுக்கு வேல இருந்தாதன வர வைக்க முடியும் அவங்களுக்கு அந்த ஃபுல் டேக்கான காசு குடுக்கோனா அந்த ஃபுல் டேக்கு வேல இருக்கணுமே
ஆமா நம்மளுக்கு அவ்வளவு வராது கம்மியா தான வரும்
ஆமா உடைக்கிறதுக்கான வேலை இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் பாக்குறாருதா ஒரு சில வாட்டி பா ரண்டரேது அப்ரோ விட்டுருவாரு அது சரக்கு அந்த கூட வண்டியில புடிச்சது போக ஒடைக்கிற ஐட்டோலா இருக்குல்ல
ஆ ஆ
அதெல்லா ஒடைச்சா கூட ஒரு டே ஒரு நாள் அப்படி தள்ளிடு அந்த ஆயிரத்தி ஐநூருபாக்கு அவங்களு ஒழைச்ச மாரி இருக்கு நம்மளு சரி ஒழைச்ச குடுக்கலா மனோ வரு அவங்க எதுவுமே பண்ணாம நம்ம ஆயிரத்த ஐநூரு ரூபான்ரது சும்மாவா எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பா அதுக்கு க்காக அதனால யோசிகிறாரு எ நம்மளே பாத்துக்குளானு நெனைக்கிராரு அத
அவர் சொல்றது யோசிக்க வேண்டிய விஷியோந்தா ஆனா அவர் ஓடம்பு ஒத்துழைக்கணுல்ல அதுதா நம்மளுக்கு முக்
நானு சொல்லிட்டே இருக்க இருக்க வயசு ஒனக்கு ஒன்னு கொறையல வயசு ஏறுது முடியலென்னா நீ ஆள் வெச்சுக்கோ நானு என்னென்னமோ சொல்லி பாத்துட்ட ம் ம்ம்ம்
அது ஒரு டைம் முடிவு பண்ட்டன்னா கேட்கவே மாட்டாங்க அவனு சரி இவங்களு சரி போல பா இப்பதா புரியுது யாருக்கிட்ட இருந்து இந்த பழகோ வந்ததுன்னு
ம் விட்டுர்ரே இன்னு மாத்த முடியாது இதோ வண்டி வந்துச்சு இடுப்புள்ள ஒரு பெல்ட் போட்டுனு இருப்பாரா
ஆ ஆ
அந்த பெல்ட்டு வேற போட்டுருந்து போறாரு ஐய்யோ சோமா இருக்கிற வரைக்கோ கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுவா அது தெரியாது இது அப்பாவுக்கு அப்படியே ஆ ஆளாளுக்கு ஒரு ஆட்டோ பிடிப்பாங்க அது தெரியல அப்படியே போயிரிச்சு அப்பாக்கு வந்து இந்த வேலையிலேயே நம்ம வெளியில போய் வேலையே செய்ய வேண்டா நம்ம கட வேலையே நமக்கு போது இதே செஞ்சாலே போதுன்தா சொல்றாரு அவங்கிட்டயு
சோல்லிட்டு வந்துடுலால்ல அவ
ஆனாலு இது கொஞ்சோ கஷ்டமான வேல அவ படிச்ச படிப்புக்கு வேல செய்யணு தா அவனு ஆசைப்படுறா அந்தலைன்லயே போகட்டு அப்படின்னு அம்மாவு சொல்லி உட்டாங்க இந்த லைன்ல வந்தன்னா கொஞ்சோ வேல அதிகோ ப்ரெஷரா இருக்கு ரொம்ப டென்ஷன் ஏத்துவாங்க காசு கரெக்ட் டைம்ல குடுக்க மாட்டாங்க அவங்க சொல்ற எடத்துக்கு போய் வாங்கணு நறைய இருக்கு இதுல
ஆ ரொம்ப கஷ்டோத போல மாத்திக்கலால்லா அப்ப அவருக்க ஏத்த மாரி இது விட்டுட்டு
ஏ இந்த பிசினஸ்சே விட்டுட்டா
ஆ அவருக்கு ஓடம்பு ஓத்தழைக்கல எந்த பரிச்சனையூ வேண்டான்றாரு
வீட்டுல கொஞ்சோ எடோ அந்த ஓருகட வெச்சு விடலா அப்படின்னு ஐடியா இருக்கு என்ன யோசிக்கிறாங்க நா கொஞ்சோ இருக்கல்ல
ம்
எனக்கு அமொண்ட் போயிடு அப்புறோ அத கடையில ஆரம்பிச்சுன்னா இல்ல அதுல இழுத்து விட்டுற மாரி ஆயிடுறோ அப்புறோ பட்டுன்னு ஒரு ஒரு நல்ல எடோ கடைச்துன்னா பட்டுன்னு காசு இருக்காது அதுல விட்டுட்னா
அதுவு கரெக்டுதா நைட் சுத்தி சுத்தி யோசிக்கவேண்டிய இருக்கு ஆதாத
ஆ
சுத்தி சுத்தி யோசிக்கவேண்டிய விஷியமா தா இருக்கு சொல்ற அவங்க அவங்க ஏங்கில்லையு எல்லாமே கரெக்டா தா இருக்கு நம்ம சேடு கரெக்டா தா இருக்கு என்னா பண்றதுன்னு தெரியல
முடியல நா வந்து நீங்க கட கூட கட்டுங்க ரெண்டு வருஷோ போட்டு எனக்கு அப்டி சொ சொல்ட்ட அதுவு எல்லா ஆ ஆது வந் அது எனக்கெலா ஒன்னு இன்ட்ரெஸ்ட் தா இல்ல ஒன்னுக்கு பண்ணிக்கணு எனக்கு எந்த அவசரோ எப்டியு கடையாது அவங்களுக்கு பண்ணணு அவங்க அதொருக்கா எடமல்லா அவங்களுக்கு பண்ணணு அவங்களுக்கு ஒரு ஆச எல்லா என்னோட சின்ன சின்ன பசங்கலா எங்கல்ல பண்றது பாக்கும் போது உன்னையோட சின்ன கல்யானோ பண்ணி பேர பேத்தி ல்லா எடுக்குதுன்னு அப்படி இப்படின்னு சொல்ட்டு சொல்வாரு எல்லா புரியது புரியாம இல்ல மெதுவா பண்ணலாதா சொல்றே அத விட்டுனா பட்டுனா அந்த காசு சேர்கறதுக்குன்னு ஒரு வருஷத்துல முடியுமா ரெண்டு வஷ்ஷத்துல முடியுமா அப்டின்னு என்ட்ட கேக்குறாங்க இ ஏ அதனால கம்முனு இருக்காங்க இந்து அது இல்லாம கு ஓன் பிஸ்னஸ்னா சின்ன வயசுல இருந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் இதுதா
ஆ ஆ
இத தவிர்த்து அதுக்கு முன்னாடி கொஞ்சோ இத விவசாய பண்ணிட்டு இருந்தாங்க நெல்லு அடி நெறைய நாடு பயிர்ல ஆடுவாங்க இங்க தெரிமா நெறையா நெல்லு அப்பக் அது அதுதா ரொம்ப வருஷோ அப்புறோ வெள்ரி பிஞ்சி அப்பறோ வந்து அ தர்பூசணி கருப்பு கலர்ல வருது ஆ கிர்ணி பழோ அப்புறோ ஒரு ஒரு பூ பூக்குமே ரெட் கலர்ல அந்த பூப் என்னது
உ உ
ஆ என்னமோ ஒரு பூ அது அந்த அந்த பூ பேர் அங்கிய பட்னா கோழி கோல கோழிக் கொண்ட பூ சொல்லுவாங்களே ஆ அந்த பூ அப் அப்புறோ என்னன்னு மோ பயிர் வச்சாங்க அப்புறோ நெல் இது உளுந்து மல்லாட்ட சைடுல போடுறது அதெல்லா பண்ணி முடில அத் அதெல்லா ரொம்ப முடியாம போயிடுச்சு இப்பதா கடெசில தென்ன மரோ வச்சு மூ உ உ வுட்டாங்க ஒரு இப்ப ஃப்ரீயா கெடக்கலான்ற மாதிரி ஆ தண்ணி பாசனோ ஏர் ஓட்டிப்பாரு எதாவ் ட்ராக்டர் சின்ன ட்ராக் உ வச்சிருக்காங்க ஆளு ஆளுக்கு மாத்தி பெரியப்பா சித்தப்பா அப்பானு மாத்தி மாத்தி அவங்க இத ஓட்டிப்பாங்க
உ ஃபுல்லாவே தன்னியா போட்டாச்சா
ஆமா பின்னாடி ஃபுல்லாவே தென்ன மரந்தா அப்பா தா ஃபஸ்ட் இந்த ஐடிய சொன்னாரு ஒன்னே எல்லாரு போட்டுக்குனாங்க அவ்ளோதா அப்டி இதே கொஞ்சோ அதா தண்ணி மாத்தி விட்ணு நெக்ஸ்ட் கால் பண்றே
ஆ
ஆ